அலோ
ஆ பிரதர் கேக்குதா
ஆ பிர அ சொல்லுங்க மேம்
ஆ நல்லாருக்கிங்ளா ப்ரோ
அதா நல்லா இருக்கே நீங்க
நாங்க நல்லாருக்கோ சாப்டிங்ளா
சாப்ட நீங்க சாப்டிங்களா
சாப்டாச்சி சமையல் ஓ என்ன சாப்பாடு சாரி என்ன சமையல்ன் கேட்க வந்துட்டே
என்ன சாப்பாடா இட்டுலி
ஆ
சாம்பார்
அம்மா சமையல் குடுத்து வச்சவங்க அம்மா கையில சாப்பிட்டுட்டு இருக்கீங்க இங்க நாங்களே சமைச்சு நாங்களே சாப்பிட்டுட்டு இருக்கோ
பேச்சலர்ஸா
இல்ல எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சி
ஒ மேரேஜ் ஆயிடுச்சுங்களா மேம்
ஆமா ஆமா ஆமா ஆ நா தா காலையில எந்திரிச்சு பைய எல் கே ஜி படிக்கிறா எனக்கு ரெண்டு பசங்க தம்பி வந்து யூ கே ஜி படிக்கிறா பாப்பா வந்து இப்போதா ஒன்னே கால் வயசு ஆகுது
எல் கே ஜிங்களா
யூ கே ஜி யூ கே ஜி படிக்கிறா
ரெண்டு பசங்களா
ஆமா ரெண்டு பைய ஒரு பைய ஒரு பொண்ணு பாப்பா வந்து ஒன்னேகால் வயசு ஆகுது
ஓகே மேம்
ஆமா காலையில எந்திரச்சு அவனுக்கு அவ நேத்து நேத்து வந்து அவனுக்கு வெஜிடபுள் ஃரைட் ரைஸ் பண்ணி கொடுத் கொடுத்திருந்தே அவ காரமா இருக்குன்னு சாப்பிட்லன்னு சொல்லிட்டு அவங்க மேம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க உனக்கு என்ன தாண்டா வேணுன்னு கேட்ட அவனுக்கு தயிர் சாதோ மட்டு தா வேணும்னு சொன்னா சரின்னு அவனுக் லன்ச்சு தயிர் சாதோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு காலையில குதிரைவாலி அரிசியில வெண்பொங்கல் போட்டு சட்னி சாம்பார் வச்சு சாப்ட்டாச்சு
தம்பி வந்து நீங்க செஞ்சு கொடுத்ததெல்லா காரமா இருந்தது நாங்க வந்து தயிர் சாதமே சாப்பிட்டுக்கறாங்கன்னு நெனைக்கிறோ
ஆமா அதா அதன அதுக்கு இது பெட்டர் அப்டின்னு சொல்லி சொல்றா ஆனா நேத்து அவனுக்கு வச்சதுதா மி மிச்சத நாங்க சாப்பிட்டோ ஆனா அதுவே வந்து அவே காரமா இருக்குங்கன்னா காரமே போடவே இல்ல லைட்டா ஒரு கரம் மசாலா ஒரு டேஸ்ட்டுக்காக அவனுக்கு போட்டே அதுவே அவனுக்கு காரன்ட்டா கடைசில
சின்ன பசங்கள தா சாக்லேட் சாப்பிடுவாங்க அதனாலே காரம் தெரியு அவங்களுக்கு ஹலோ ஹலோ ஹலோ மேம் ஹலோ ஹலோ ஹலோ மேம் ஹலோ